அம்மா நல்லாருக்கீங்களா
ஹா அதே நண்பா சொல்லுங்க என்ன செய்றீங்க
சும்மாதா கல்லூரி முடிஞ்ச் இத்தன நாள் ஆயிர்ச்சி உல்லுட ஞாபக வந்துச்சி அதுனால தா கூப்ட்டே
சே நண்பா எனக்கு ஒரு புது ஐடியா ஒண்ணு இருக்கு அவுங்கள்ட்ட சொல்லவா
சொல்லுங்க உங்களோட இஎல்லா சொல்லுங்க நா கேக்குறே அதுல எது தவறுகள் இருந்தால் அத சரி பண்றே
உஅ எங்க வீட்டு பக்கத்துல ஒரு நால் ஏக்கர் சும்மாதாங்க இருக்கு பேசம விவசாயு நெலோ செஞ்சு விவசாயோ செய்லா அப்டின்னு ஒரு யோசன இருக்குங்க அத பத்தி நீங்க என்ன நெனக்கிறீங்க
ஆ ரொம்ப ஒரு நல்ல விஷயமா நீங்க அத பத்தி எடுத்துருகிங்க ங்க ஆனா இத பத்தி நீங்க வந்து சும்மா வந்துட்டு படிக்காம அத பத்தி நல்லா அறிஞ்சி தெரிஞ்சி அதுக்கப்றோ பாத்தீங்கன்னா உங்க ஊர்ல விவசாய பாத் ஒரு நல்ல நெலமைல இருக்குற ஒரு வயதா முதியரா அரை பாத்து அவர் எடத்துல வந்து கேளுங்க ஒரு விவசாயம் எப்படி செய்ய வேண்டும் அப்னுடி நீங்க கேட்டு இத பத்தி நீங்க நன்றாக படித்து கொண்டீர்கள் என்றால் இது உங்களுடைய வாழ்க்கையில் மிகவு நன்றாக இருக்கு
உ உ
உ ஆமாம் எனக்கு ஒரு சந்தேகம் இரு கிறது சரி பண்ணுவீங்களா உங்க ஊரோட நெலமையில் இப்போது என்ன விளச்சல் வந்து அதிகமாக விளைகிறது நீங்கள் பார்த்தவரையும் அதை பற்றி மட்டும் குறிப்பிடுங்கள்
இப்ப இருக்குற நெலமையில் வந்துட்டு தென்னை தென்னை விளையிடலாம் ம் மாம்பழம் விளையிடலாம் அதுக்கப்றோ வாழை விளையிடலாம் இந்த மாதிரி வகையான அனைத்துமே வந்துட்டு எங்கள் ஊர் பகுதியில் சிறப்பாக வளரும்
ஆ நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ம் நிலத்துல வந்துட்டு நீங்க வந்துட்டு இந்த இப்ப இருக்கிற பருவத்துல பாத் பாத்தீங்கன்னா இப்ப வந்து மழை காலம் ஆரம்பிக்க போகுது அதனன் காரணமாக நீங்கள் வாழை நடை விட்டால் உங்களுடைய லாபம் எல்லாமே நஷ்டமாக வாடிவிடும் அதன் காரணமாக வாழை வேண்டாம் இரண்டாவது நீங்க வந்து தென்ன மரம் அப்படி நட்டீங்கன்னா அது வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கிற எளனியானது ஒரு வருட காலம் வெற்றி அல்ல அது வந்துட்டு மிகவும் குறைந்தபட்சம் ஐந்து வருடம் ஆறு வருடம் காலமாக இருந்தால் மட்டுமே நீங்கள் அதிலிருந்து ஒரு முதல் மட்டம் எடுக்கலாம் பணத்தை இல்லை என்றால் மரம் எடுக்க முடியாது மாம்பழமும் ஒரு குறைந்தபத்தம் அஞ்சு வருஷமாச்சு ஆபும் அப்பதான் நீங்க வந்துட்டு
உ
அதலிருந்து ஒரு லாபத்தை நீங்கள் எடுக்க முடியும் என்னைய பொறுத்தவரையும் நான் என்ன சொல்லுவேன்னா இப்ப இருக்கிற மார்க்கெட்ல நீங்க எத்தனை ஏக்கர் வச்சிருக்கீங்க தோட்டம்
நாலைலருந்து அஞ்சுங்க
அஞ்சு ஏக்கர் வச்சிருக்கீங்க நா வந்துட்டு ஒங்களுக்கு வந்து தன்த்தனியா பிரிச்சு இந்தெந்த எடத்துல இந்தது விளயுங்க அப்டின் சொன்னீங்கன்னா நீங்க அப்டி எடுத்தீங்கன்னா ஒங்களுடைய லாபோ வந்து ரொம்ப அதிகமாருக்கு
ம் ம் ம்
நீங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு மொதல் ஏக்கர எடுத்து அதுல வந்து மாட்டுக்கு தேவயா ன புல்கள் அதுல வந்துட்டு அதிகமான வந்துட்டு பசமை புல்கள் நெய்ப்பியர் புல் கோஸ்பெரி புல்லா ப்டிங்ற பில்ல வளத்து அதுலருந்து நீங்க ஒரு நல்ல வியாபாரோ பாக்லா இப்ப பாத்தீங்கன்னா அந்த பில்லுக்கு வந்து அதிகமான ஒரு டிமான்ட்டிருக்கு ஏனா நம்ம ஊ உங்க ஊர பொறுத்தவரையு மாடுகள் வந்து அதிகமாருக்கு பசுமை தீவான காத்து கொஞ்சொ குறைந்து விட்டது அதன் காரணமாக நீங்க அதுல செய்யலா இரண்டாவது பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஏக்கரை பிரித்து இப்ப வந்து மழைக்கால வர போகிறது அதன் காரணமாக காய்கறிலிருந்து வெங்காயம் தக்காளி இது வந்துட்டு இப்போ வந்துட்டு விலை அதிக அதிக்விட்டது ஏனான மழை என்ற மழை காலம் க குறைந்தபட்சம் மழை காலத்தினால் நம்மளுடைய வெங்காயம் அதுலை விலை உயர்ந்துகிற து தற்போதைய விலை பாத்தீங்கன்னா எண்பது ரூபாய் கிலோ போய்விட்டது அதன் கார்ணமாக நா குறிப்பிடுகிறேன் ஒரு ஒரு ஏக்கர் குறைந்தளவு வெங்காயம் தக்காளி ஏனென்றால் அதனுடைய விளைச்சல் என்பது இரண்டு மாதம் நம்ம அதை பாதுகாத்தால் போதும் ஒரு நன்றாக ஒரு விளைச்சலை பார்க்கலாம் அதன் வரையும் கொஞ்சம் பாதுகாத்தலா இருந்தா கொஞ்ச நல்ல விலையில் நம்ம விற்கலாம் ஒரு நல்ல லாபத்தை அடையலாம் இரண்டாவது ஒரு இன்னொரு ஒரு ஏக்கரை பிரித்து அதுலயும் வந்து தற்போதயு வந்துட்டு மார்க்கெட்லன் பாத்தீங்கன்னா காளான் வளர்ச்சி மிகவும் அருமையாக போகிறது
ம் புரிது புரிகிறது இப்ப மழை காலத்தில் வந்துட்டு மழை காலத்தில் வந்துட்டு என்ன விதமான விதைகள் வந்து விதைச்சா வந்துட்டு நம்ம வந்துட்டு அதிகமா பணம் சம்பாரிக்லா சொல்லுங்க
நீங்க வன்ட்டு மழை காலத்துல வந்துட்டு ரொம்ப அதிகமா சம்பாரிக்கனு அப்டின் பாத்தீங்கன்னா ஆ கரும்பு நறையிட்லாம் ஏனா கரும்புக்கு வந்து தண்ணி வந்து இருவத்தி நாலு மணி நேரமும் தண்ணீர் வேண்டும் அதன் காரணமாக கரும்பு எந்தவிதமான ஆபத்தும் மேற்கொண்டால் அது வந்து தற்போது நிலைத்து நிற்கும் அதன் பிறகு பாத்தீங்கன்னா ம் நீங்கள் வந்துட்டு ம் ஆப்பிள் மரம் வைக்லாம் ஆப்பிள் மரம் மிகவும் நன்றாக வளரும் உங்குள்ளய மணலுக்கு
ம் ஹும்
ஆ இது ரொம்ப நல்லது என்னய பொறுத்த வரையு குறைந்த நேரத்தில் குறைந்த நாள் கெடுவில் சீக்கிரம் லாபம் பார்ப்பது இது போன்ற செயல்கள் செய்தால் நீங்கள் நன்றாக உங்களுடைய விவசாயத்தை பார்க்கலாம் அதிகமாக காசு அ பணம் ஆசைப்பட்டு அதன் காரணமாக நீங்க வாழை மரம் தென்னை மரம் இதெல்லா நடுவிட்டால் அது வந்து காலங்கள் அதிகமாக எடுத்து கொள்ளும் அதுவானது வாழை மரம் நீங்கள் வைத்துக் கொண்டால் ஒரு காற்று அடித்தால் அடுத்த மாதமே அதன் விளைச்சல் குறைந்து மிகவும் ஒரு கஷ்டத்தை நீங்கள் எதர்கொள்வீர்கள்
ஆ செரிதான் சரிதா சரிதா
ஆ ஆ
இப்ப வாழை மரம் என்று வாழைமரம் நடுவதென்றால் வந்து டு வெயில் காலத்தில் நீங்க சொல்ற மாரி வந்துட்டு வாழை மரத்தை வந்து நட வேண்டும்ன்றீங்க
ஆ அதுதா முக்கியம் ஏனா அப்பதா வந்துட்டு ஒரு கலர் கரெக்டான விளைச்சலை நம்மள் எடுக்க முடியு
சேர் சேர்
ஆ அதுதா அதுக்கப்பறோனு பாத் ஆ அதுதா அதேதா நா வந்துட்டு திடீர்னு ஒங்க ஞாபக வந்துச்சு அதுனாலதா ஒங்களுக்கு இப்போ ஒங்கள்ட்ட ஒங்களுக்கு ஃபோ கால் பண்றே
ம் ம் சேர் சேர்
ஆ நம்ம கல்லூரி நாட்கள்ல எவ்வளோ சந்தோஷமா இருந்தோ நம்ம மொதல் நாள் கல்லூரி பா க்கு போது நீங்க யாருன் தெரியாது எனக்கு நா யாருன்னு ஒங்களுக்கு தெரியாது ஆனா பக்கத்துல உக்காந்து நம்ம இந்த ஊரு அப்டின்னு சொல்லிட்டு இரண்டு நாட்கள்யே ஒரு நட்பான து பழகிட்டு அத வந்துட்டு எடையில எந்த விதமான பிரச்சனையு இல்லாமல் கடைசி வரையிலும் ஒன்றாக இருந்து வாழ் கிறோம் அல்லவா அதுதான் மிகவும் முக் கியோ ஏனா எ நம்மளுடைய மக்கள் எப்ப வேணா எப்பிடி வேணா மாறிற்லா அ நானு அந்த மாரி ந நெறையான பெசங்கள பாத்துருக்கே பசங்க பொண்ணுங்க எல்லா ருமே அப்டிதா இருக்காங்க ஆனா நீங்க அப்பிடி கெடையாது ஏனா நம்ம ஃபஸ்ட்டு நாளு எப்டி பாத்தமோ காலேஜ் அந்த கல்லூரி முடுஞ்சு கடை சி நாள் முடுஞ்சு கல்லூரி முடுஞ்சு இத்தன நாளு நம்ம ஒன்றா தா இருக்கோ ஏனா அப்பயு இப்டிதா ஒரே மாரி தா நம்ம இருப்போ கேட்கவில்லை
ம் ம்
ஆ இப்டி என் நண்பன் கெடைக்கறக்கு நான் குடுத்து வச்சுருக்கனு
ம் ம்
ஆ சொல்லுங்க
அதா வந்து நண்பர்களோட சிறப்பேவு ஆண் வி ஆண் நண்பர்களோட சிறப்பே அதுதான் என்னதா வந்துட்டு சண்டை செய்தாலும் வந்துட்டு பின்னே பின்னடை ஒரு காலத்தில் வந்துட்டு ஆ எல்லா அனைத்தையு மறந்துட்டு ஒன்றாக சுத்துவர்கள் தான் வந்துட்டு ஆண் இடத்தில் ந நட்பு வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு சிறப்பா இருக்கறது இப்ப வந்துட்டு சப்போஸ் நீங்க வந்துட்டு பெண்கள் இடத்தில் வந்துட்டு நட்பை பாத்துகிட்டீங்னா வந்துட்டு அவுங்க வந்துட்டு நெறைய வந்துட்டு எப்டி சொல்லுவாங்க புறணி பேசுவாங்க
ஒருத்தர் மீது ஒருத்தர் வந்துட்டு அன்பு அ எப் எப்டி சொல்றது ஒரு அன்ப பகிராம அவுங்க வந்துட்டு சண்டை போடுவாங்க அவுங்களோட நட்பே வந்துட்டு கொஞ்சோ எப்டி சொல்றது ஆண் ஆண் மகானன் நட்
ஆண் மகனளவுக்கு சுத்தமாவே இருக்காது அப்டின்னு நீங்க சொல்றீங்க எனக்
ஆமா ஆமா அதேதா வந்த்ட்டு அவுங்களோடப் பெண்களோட நட்பு வந்துட்டு எப்டி சொல்றது ரொம்ப வந்துட்டு சண்டை போட விதமாவு இருக்கு நெறையப் பேசுவாங்க அதனாலயே வந்துட்டு அவுங்கோளட நட் ப்போ வந்துட் ரொம்ப நாள் நீடிக்காம இருக்கு
ஆ எனக் புரிது புரிது அதுதா அந்தக் காலத்துல அப்டி இருந்துட்டு நம்ம வந்துட்டு மொதல்ல போனோனே நம்மளுய ஆசிரியரப் பாத்து ரொம்ப நன்றாக பலகிட்டு நம்மளுக் க்கு வந்துட்டு கணிதத்துக்கு ஒரு ஆசிரியர் வந்துருந்தார் அவ மிகவும் நன்றாக ஒரு ஆசிரியர்
ம் ம் நியாபகம் இருக்கு நியாப்
அ அ அந்த ஆசிரியர் மிகவும் நன்றாக நடந்துக் கொள்வார் அதே மாரி ஆங்கிலத்திற்கு ஒரு ஆசிரியர் வந் தார் அவுருடை நினைவுகள் அவர் இல்ல என்றாலு அவரோட நினைவு வந்து என்னோட மனசுல இருந்துட்டே இருக்கு
ம்
உங்குளுக்கு அது புரிதா
ஆமா இந்த ஆங்கில ஆசிரியர் வந்து எப்டி சொல்றது அந்த கல்லூரி ஹாஸ்டல்லிலே தங்கி வுண்டு வந்தவர் அவர் வந்துட்டே நல்லவரும் கூட இருந்தாலும் அப் பாடத்தில் வந்த்ட்டு அதிகம் கவனம் செலுத்தாமல் மாணவருகளிடம் ம் அதிகமாவுன் கவனம் செலுத்தி அவருடன் மலநிலையை புனின் புரிந்துப் பாடம் நடத்திய ஒரே ஆசிரியர் வந்துட்டு ஆங்கிலம் ஆசிரியர் மட்டுந்தா
ஆ அதன் காரண்மாக சில பேரு நா அவரு இல்லனாலுமே அவுங்ளோட நினைவுகள் நம்ளுடைய நெஞ்சில் வாழ்ந்து கொண்டுதா இருக்கும்
ஆமுங்கள
ஆ இன்றே பாத்தீங்கன்னா இன்னிக்கு உங்ளுக்கு அந்த நாள் தெரியுமா
எந்த நாளுங்க
இன்னைக்கி என்ன நாள்னு வுங்ளுக்கு தெரியுமா
தெரியாதே என்ன நாள் இன்னிக்கி
இது வந்து ஒரு சூப்பரான ஒரு நன்றாக நடித்த நடிகரோட பிறந்த நாள்
ஓ ஆமாமாமாமா இப்பதாங்க எனக் கே தெரிது நீங்க சொன்னதுக்கு அப்பந்தா இப்பதா நியாபகோ வருது நியாப வருது
பல அதிகம்
ம்
ம் என்னுடைய நண்பர் ஒருத்தர்ருக்காரு அவரு வந்துட்டு இதுவ் இவரோட நடிகர்னு பாத்தீங்கன்னா கொஞ்சோ வெறி கொண்ட நடிகர் அவர்
ம் புரிது புரிது நீங்க அந்த நண்பரா ஆ அவருதான் இப்பதான் நியாபவருது அந்த நண் பர்தான ஸ்டேஷ்னரி நண்பரா
அவரேதா அப்றோ வைத்த ஆ இணையதளத்தில் அவர் செய்த செயல்கள் எல்லாமே வந்துட்டு என்னோட மனசியே வந்துட்டு வுலுக்கிருச்சி
அந்தளவுக்கு அந்த நண்பர் என்ன செய்தாரு சொல்லுங்கப்பா கேக்கலா
அவரு எப்பயுமே தன்னுடைய அப்பா அம்மாவோடக் பிறந்த நாளுக்கு கூட இத்தன ஆங்கிலத்தில் அவர் வந்து வைத்து நான் பார்த்ததேல இணையதளத்தில்
ம்
ஒரு நடிகரா இருக்காரு அவருக்குப் போயி ஆறு ஏழு ஏழுட் இப்டி வந்துட்டு இணையதளத்தில் வெய்த்திருக்கிறார் என்றால் இவர் எந்த அளவுக்கு பைத்தியமாக இருப் பார் அவர் மேல்
அது மட்டுமின்றி அவர் வந்துட்டு பதிவிடமும் செஞ்சிருக்கார் பிறந்ததுக்கு நன்றி தலைவா
அ அவதரித்ததற்கு நன்றி அப்டீன்னு சொல்லியிருக்காரு பாத்தீங்களா செரி எனக்கு கொஞ்சோ வேல இருக்கு நா நாளைக்கு கூப்புடுறே
ஆ செரி நண்பா ம்